ஹலோ ஏ திருமுடி
சேர்னு சொல்ட்டு போனாங்க
ஹலோ ஆ
சொல்லு சொல்லு
ஆர் யூ ஓகே ஆர் யூ மேம்
ஹலோ
ஆர் யூ மேட ஆர் யூ ஓக்
ஏ நா அந்த ஸ்டெப்பு ட்ரை பண்றே நாட்லா இல்ல நீ மூடு ஆமா என்னதே வரன் வரன் ஹலோ
ம்
ஏய் நானு அந்த வந்து ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு அது வந்து வர ல அது வர்ற வரைக்கும் நா ட்ரை பண்ணி மா இருமா ஒரு நிமிஷம் வரேன்
ட்ரை யுவர் பெஸ்டா
ஆ நீ எத்து போடு கண்டீனியூவா அடி உடாம அடி இந்த பார் நீ உங்கிட்டயே அடிச்சிக்கிற அ
இயியோ முட்டைக்கு காசு கம்மியா இருக்குது
போயா போட்டுடர
எப்போ
போடபோது ஏ இது இப்ப என்ன டென் மினிட்ஸ் பேசணுமா உடாம
ஆமா
சிட் நா வேற தெரியாத்தனமா இதுல கால் பண்ட்ட கீழ வந்து விளையாடறதுக்கு வந்த தெரியாம இப்ப இதுல கால் பண்ட்டு இப்ப நா இதுக்கு டென் மினிட்ஸ் நா இப்போ பேசியே ஆவுணு இங்க
பேஸ்லனா கட் பண்ணட்டு போய்னேருங்க
இனிமே நீங்க ஓவறா பேசாதீங்க ஷடாப் பண்ணுங்க மாலேருந்து எங்க அம்மா வந்து வாசாவுட்ல இருக்காங்க என்ன ஓடிபோய் அட்ரீ ஓட்ரீ கீழ ஷட்டில் வெளாட வந்திருக்க நானு அதனால யாரு
நாந்தா ரொம்ப ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ ஹலோ மைக் டெக்ஸ்டிங்
ஹலோ கேக்குதா ஏ நீ போடு நா அடிக்கற எங்க அம்மா போன் பண்ணாங்க நா ஸ்கீழ ரோட்ல விளையாடறதுக்கு வந்துருக்க செஷட்டுலு
ஆ
நீ ஊங்கிட்டயே அடிச்சிகிரியே ப்ளேஸ்ஸி அப்பறோ எப்டி சின்னா விளையாட முடியு காத்தா இவ்வள நேரோ நா விளையாண்டுருந்தமே எங்க காத்தடிச்சுது உனக்கு வேற்குது பாறே நீ ஸ் இப்புடி அடி
உன் தங்கச்சிக்கிட்ட குடு
சொல்றாங்க ஏ ப்ளசி இங்க வா அவ பேசணுமா பால் ஏ பைத்தியோ ஏ அது போயிருச்சு பேசாதா உ எ தங்கச்சிலா உனுக்கு மேல சுத்தமா யார்டையு பேசாது இந்த பாரே தூக்கி தூக்கி அடி பொதுர்ல பொதுர்லந்து போயி எத்துனுவா போய் தேடு இது தண்ணியா கீது
இரு உள்ளயே வரே
நேது அப்பளமா
ஹலோ வாரை கூக்ளி
எங்கேயோ நானே போத்துரு மேடு பள்ளி அது இது ஏறி எறங்கினுகிறே
கூகுளியே கொஞ் நோரோ இருயா அம்மாண்டா அம்மாண்டு அம்மாண்ட பஸ்
ஏய் மூன் செம்மையா இருக்குடா நீ கால் கட் பண்ணா ஒரு இன்ஸ்டென்டு
இல்லடா இல்லடா இர்ரா
கண்ணுக்குட்டியா இதோ இப்டியா இப்டியாச்சும் ஆடிக்கலாம்ல ஹலோ
ஆ சொல்றா
ம் யாருக்குரா அக்காவா பாட்டியா பாப்பாக்கே வாடா போடாவா
ஆமடா ஓகேடா
பாப்பா என்ன வீட்டுக்கு போயி சொல்லுதா என்ன அபி யார்கிட்டயோ பேசுறா ஐயோ ஐயோ
ஆஹ் ஆமா கூப்புலியா போயிட்டு வா பாய் போயிட்டாஸ்
ஆ சொல்லி ஓட்ற நானு பாக்ற
அங்க நல்லாவு மீ
சேரி சொல்லு செப்பு செப்பு
சாப்டியா
ஆ லேது
இன்னா சாப்ட
லேதுன்ற நா சாப்டன் கேக்ர
ஏயா சாப்புல்ல இன்னு டைம் இன்னா ஆவுது தெரியுமா
அம்மா வந்து வடகறி பிரிப்ரேஷன்ல இருக்காங்க நாங்க கீழ ரோட்ல வந்து வெளான்னு இருக்குறோ தூக்கி அடி பொதுர்ல போ போடு போ
ஏய் உங்க வீட்க்கு அந்த என்ட்ரன்ஸ்ல நல்லாதானே இருக்கு கேட்டுக்குள்ள கேட்டுக்குள்ளயே வெளால்லாம்ல
கேட்டுக்குள்ள வெளான் நா அந்த சைடு போய் விழுந்துச்சுனா அங்கருந்து போய் எடுக்க முடியாது பாம்பு இருக்கும் ஃபுல்லா
ம்
அதனால ஒன்லி கேட்டு் கேட்டுக்கு வெளில இது போற ஏய் இங்க ஒரு கார் நிக்கிது அந்த காருக்குள்ள ஒரு அண்ணா ஒக்கான்று இருக் காறு இன்றதே நா இப்ப தா பாக்குற இவ்ளோ நேரோ இங்க வெளான் இருக்க ஹேய் போய்ட்டே கொசு அடிக்கிறதுக்கு கார் கடி மதுனு பெசி உன்னாண்ட நா வெளையாட ஒல்லி ஆயிடுவேன் பெசி நானு துரும்ப இளைச்சி போயிடுவோம்
ஒ தங்கச்சி கிட்ட இந்த செட்டில் பேட் அதுக்கு பதில் ஒரு கொசு பேட்டு குத்து அடிக்க சொன்னீன்னா ஒரு பத்து கொசுன்னா அடிக்கு
பக்காவா அடிச்சிட்டு இருக்கோ இந்நேரத்துக்கு வேற ஒரு ஒரு கார்க் கூட அடிக்கல
பிளாக் ம்
அ போ போய் எடு எகிறி எகிறி அடி
பிளாக்
இத வேற உங்க கிளாஸ்ல சாரு போர்டு வாரு எனது டென்னிஸ் இஸ் நாட் கேம் இட் ச எதோ எமோஷன் எதோதோ போட்டு வச்சிட்டாரு அடி உடாம அடி ஆ அடி அடி அடி
டெம்பிள் ஆஃ ஃபிசிக்ஸ்ன்றது ஜிம்மா ஜிம்மு வந்து டெம்பிள் ஆஃப் பிசிக்ஸ் பிசிக்
ஓகோ உங்களுக்கு ஜிம்ல போட்ருக்காங்களா
ஆ
நேத்து அங்க கிளாஸ்ல உக்காந்து இருந்தேனா நீ இவ்கள கூப்ட்டு வரதுக்காக வீட் விட்டுட்டு அப்போ அப்ப அங்க உக்காந்து போர் அடிச்சிசினா இதுல்லா பட்ச்சிருந்தே இல்ல நம்மோ டேரக்ட்டா எறங்கி போ கூடாது திடீர்னு பாம்பு கீம்பு இச்சுனா என்னா பண்றது லைட்டு அடிச்சிட்டு போயிடலா
இன்னு ஒரு ரெண்டே ரெண்டு கால் மீ கரெக்டா டொண்டி மினிட்ஸ் மட்டு பேசிட்டேன நீ பைவ் கால்ஸ் முடிஞ்சிடு மீ அது போது மீ நாளைக்கி பாத்துக்கலா மீ
அப்டின்ற
ஆ மீ சாட்டர்டே சாட்டர்டே குள்ள முடிக்கணு மீ பாத்துக்கோ வெனஸ்டே தர்ஸ்ட ஃப்ரைடே சாட்டர்டே
நா என்னா பண்றே எங்க ஆயா ஃபோன்ல ஏத்திட்டு எங்க ஆயா கூட பேசுனே வச்சுக்கோ ஒன் டேலயே நா தேர்ட்டி கால்ஸ் முடிச்சிடுவே அவுங்க அட்வைஸ் பண்ணுங்கன் சொல்லிட்டு ஆரம்முச்சாங்கன்னு வச்சுக்கோ அவ்ள்தா ஒண்டேல தேர்டி கால்ஸ்
பேச முடியலன்னா இந்த கால எத்துனுபோய் உங்க பாட்டிக்கிட்டு குடுத்துரு ஆயா எனக்குஎதுனா அட்வைஸ் பண்ணுகன்னு சொல்லிறே அவங்க சொல்றதுக்கல்லா நா ஆ ஆனு சொல்லுனுகிறே அவ்வளோதா முஞ்சு போது ஓகே வா வந்தாங்கன்னா பண்ணி குடு
தேர்ட்டி கால்ஸ் பக்காவாக முடிஞ்சிடு
ம் நா வந்து எனக்கு என்னா ஒரு டரீம்னா இப்ப வந்து சி சி ரொம்ப பாத் பச்சத்துல இருக்கே வீட்ல வேற எதுவு காசு கேக்குறது இல்ல பஞ்சத்துல இருக்கே
ஏ நாய் கல்டுச்சிரி நாய் கல்டிகிச்சிடி
ம் வாங்க வாங்க கடி நல்லா கடி இதுங்கல அடங்கறதே இல்ல அக்காவும் தங்கச்சியு சேர்ந்துன்னு
போகும் போது மிருதுலா மிருதுலான்னு கத்தினே போகணு நானு வா வா வா
ஆ
ஏ அந்த நாய் கடிக்கும் ஐ மீன் கொலைக்கும்
ம்ஹூம்
ஸோ நா அந்த பொண்ண கூப்ட்டு அவ நாய் கட்னதுக்கு அப்புற தா போவே ஏ நா இங்க வந்து ஓடி ஓடி போய் ஆடிக்கிறேன்டா எ தங்கச்சி உன்ன மாரி அப்டியே ஒரே எடத்துல நின்னு வெளாடுது
ம்
சோம்பேரியாக்குது டெய்லி நீ எங்கிட்ட கிளாஸ்க்கு வா டெய்லி எனக்கு இரநூருபா குடு கிளாஸ் பபீஸ் த பாரு உங்க்கிட்டேய வச்சுக்கோ நட்டு ஒண்ணு பக்கத்துலயே வச்சுக்காங்களா
என்னா மெரட்ற சின்ன குழந்தைய என்ன மெரட்ற ஹலோ
மெரட்றாங்க அதா உங்கிட்ட பேச மாட்டேது நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற பேசுவாலா கத்துது இல்ல நா பேசுவ போய் எடுப்போ
பண்ல சொல்ட்டே நா சப்போர்ட்ல்லா பண்ணல பேசாதவங்க கிட்டலா சப்போர்ட் பண்ல
பேசாதங்க கிட்ட பேசாத உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேசி
என்னாவா
மோட்டிவே்ட் பண்றிய என்ன நான் அச்சுன் தாண்டா இருக்க அந்த பொண்ணுதா ஓடுது பாருவுட்டு குனிஞ்சு குனிஞ்சு நிந்து நிந்து குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து நிமிந்து என்ன அடிக்கவுடுது சி பால் கார்கக்கு பொறுக்க உடுது போட்டுச்சு பேட்டு கீழ போட்டு நின் ள முடி போச்சுனுு ஏய் மறாத எடுஇப்போ அவளான் தரண்வன்டானா அவன் கூட விளையாட ஆரம்பிச்சிருவேன் உ்டாம அடிப்பாஅவன்
நீ ஆ இன்னைக்கு செம அட்வண்டேச்சர்ல
அட் ஐயயோ அட்வென்ச்சர்
அட்வென்ச்சர் ஐயயோ அதுக்குள்ள போய்ட்டு ஏய் நான் வந்து அது அந்த ரோடு எங்க போய் முடியு கேவிப்பில எங்காச்சு போய் முடியுனு நெனச்சு ஆ
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தியாப்பா நீ எனக்கு கால்ல வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீ எடுக்க தேவையில்ல ஜஸ்ட் நீ வந்து அத இது சேவ் பண்ண வச்சு டெலீட் இப்ப நம்மள்துனா அது வேற
மீர்
சொல்லு
அதாமி
ஏ வெசி வேற லெவலு கீழே உழுந்துருச்சு கார்க்கு தூக்கி தட்டிச்சச்சு அதான்ண்டா என் தம்பி பாரு கேட்ச் புச்சி போடுறான் இந்தடா இன்னொரு பேட்டே ஏ என்ந்தடா கொளர் புடி
சச்ச திருப்பிக்கல் போடு
இரு இரு நீஏன்டா வந்தோன போதர்ல்லஅடிக்குற அவட்ட மாத்திக்கோ